ஹலோ
வணக்கம் தோழி
கேக்குதா
கேக்குது கேக்குது தோழி நன்றாக இருக்குறீர்களா
கால் உங்களுக்கு வர்லையா ஆ நன்றாக இருக்கிறேன் நீங்க
வர்ல தோழி
நேத்தி
சொல்லுங்கள் தோழி
ப்ட்டீங்களா
இதோ சமச்சிட்டு இருக்கோ இனிமேதா சாப்புன்னும்
சரிங்க சரிங்க என்னோட கால் உங்களுக்கு வர்லியா
நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ காலைல இட்லி ஆ அடிச்சே நா உங்களுக்கு ரிங்கிங் ஆகுதே நீங்கதா ஆட்டன் பண்ல
இல்ல நா ஆமா ஓபன் பண்ணிதா வச்சிருக்கே எதுவும் வரல செரி இத முடிச்சுட்டு நீங்க மறுபடியு முயற்சி செய்து பாருங்க
ஆ சரி கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தோசை சாப்பிட்டேன் தோழி
சரி சரி
ஆ
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ம் எல்லாரும் நலமா இருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நலமா இருக்காங்களா
இங்க எல்லாரு நல்லாருக்காங்க
குழந்தைகள்லா இருக்காங்களா திருமணம் ஆகிவிட்டதா
ஆ திருமணம் ஆகிவிட்டது இரண்டு குழந்தைகள் உங்களு
அ குழந்தைகள்லா படிக்கிறாங்களா
ஆமா ஸ்கூல் படிக்கிறாங்க
அ எனக்கு திருமணமாகி ஒரு ஒன்ரை வயதில் ஒரு குழந்தை உள்ளார்
ஆ நல்லது நல்லது
சேட்டையாக இருக்கு
ஆ குழந்தைகள்ன்னா அப்டிதானே
ஆமா அவ அ விடுமுறை ஆனால் இன்று நிவ நிம்மதியாக இருக் லாம் தா விடுமுறையே உட்றாங்க ஆனா நம்ப இன்னிக்கி நிம் நிம்மதிங்கறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது
ஆஹ ஒரு கொழந்தைக்கு இப்படி சொல்லலாமா கொழந்தைகளனாலே நம்ம அம்மாலா அப்டிதான சேட்ட நம்ம அம்மா அப்பாவால நம்மளும் பண்ணிரு ப்போ தானே
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஒரு கொழந்தையிலயே இன்னு அடுத்தது வரப்போற கொழந்தைகள்லா தெரிஞ்சிருது சேட்டை எல்லா இதுவே போது அப்டிங்கிற மரே நெனைக்கிற மரே மனநிலை வந்துருது என்ன பண்றது
ம் ம் இல்ல இல்ல அப்டியெல்லா சொல்லாதீங்க கண்டிப்பா அந்த பிள்ளைங்க அவுங்க செய்திப்பா நம்ம கொஞ்சோ அமைதியா இருந்தோ இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுமே முன்னடியிலா ஏதாவது ஒரு பிள்ளைங்க சேட்டை பண்ணு இப்ப எல்லா கொழந்தையுமே அப்படிதா இருக்கு
ஆமா என்னோட எ நைட்டிய புடிச்சு கிழிச்சி எ முடிய புடிச்சு பிச்சு அ ஒரு வழி பண்றாங்க
ஆ அதெல்லா இப்பவே அனுபவச்சுக்கோங்க எங்கள மாரி கொஞ்சோ பெரிய பசங்களா ஆயிட்டாங்களா நம்மகிட்ட அ கொஞ்சோ நெருங்கியே வர மாட்டாங்க அதா பசங்க பொண்ணுங்க கூட கொஞ்சோ நாளைக்கு நம்ம இதா இருப்பாங்க அது பசங் க கொஞ்சோ வளர வளர நம்மள்கிட்ட கொஞ்சோ வெலகி போக ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர் க்குல்ல போயிடுவாங்க
கண்டிப்பாக தோழி குழந்தைகளுக்கு வந்து உடம்ப உடம்ப வந்து ச சத் தாக வளர்ப்பதற்கு என்ன நீங்க பொருட்கள் குடுக்கறீங்க காய்கறிகள்லா என்னென்ன குடுக்குறீங்க பழங்கள்ல்லா என்னன்ன குடுக்குறீங்க
ம் வந்து எல்லா காய்கறியுமே குடுக்லா இந்த காய்கறி இல்ல அந்த காய்கறி இல்ல செல பிள்ளைங்க செலது சாப்பிடாது ஆ அது காய் கறியா நா வந்து சமைச்சு குடுத்தே அப்டின்னா அது கொஞ்சோ சுத்தமா எடுத்துக்கமாட்டாங் கூட்டு அந்த மாரில்லா வாய்ப்பே இல்ல அதுக்காக என்ன பண்றது னா அட காய்கறி போட்ட அட மாரி சுட்டு குடுக்கறது சூப்பு வச்சு குடுக்கலா சூப் ஓரளவுக் சாப்டுவாங்க அதுலுமே சூப்புமே அந்த காய் சாப்ட மாட்டாங்க நா ரொம்ப பொடிசா கட் பண்ணி சூப்பு மாதிரி அக்ஷவளா அந்த காயே வடிகட்டி சாப்டறளவுக்கு தா சாப்டுவாங்க அந்த காய்களுக்குதா சாப்பிட மாட்டாங்க
கண்டிப்பாக
ம் கேரட்ல்லா அவ்ளோக்கு சாப்டுவாங்க முருங்கக்கா அவ்ளோக்கு சாப் டுவாங்க மத்த காய்கறி எல்லா அதிகமா வந்து ஆ நட்ஸும் குடுக்கலா நட்ஸும் நல்லது தா அதுவு குடுக்கலாதா பாதாம் முந் திரி கருப்புத் திராச்சை
ம்
அந்த மாரி குடுக்கலா பேருச்சம்பழம்
அது இப்ப வந்து தனித்தனியாவே குடுத்தா அத சாப்ட மாட்டறாங்க தோழி அது எல்லாமே நம்ம வரு த்து அரைச்சிட்டு லட்டு மாரி பண்ணி குடுக்கறாங்களே அத சாப்டுவாங்களா
அது சாப்பிடுவாங்களா எ எந்த அளவுக்கு அது வந்து சாப்பிடுவாங்கன்னு தெரியாது ஆனா இந்த அந்த மாரி குடுத்த சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஒரு நாளைக் பத்து அந்த மாதிரிலா குடுக்ககூடாது சும்மா இதுல ரெண்டு அதுல ரெண்டு ஒரு பிளேட்ல சின்ன பிளேட்ல வச்சு ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஆ பிஸ்தா இருந்தா பிஸ்தா ரெண்டு கருப்பு திராட்சை அந்த மாதிரி அந்த மாதிரியும் கொடுக்கலாம் பேரிச்சம்பளத்தோட வச்சு சாப்பிட சொல்லி கொடுக்கலாம் சில பேரு தேன்ல கலந்து கொடுப்பாங்க தேன்ல வந்து நம்ம வந்து எத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லா பிள்ளைளுமே சுகர் சாப்பிடும் தேன் சுகர்னா ம து சாப்பிடுவாங்க தேனுுங்கிறப்போ அது ஒரு டேஸ்ட்டா இருக்குங்கிறவங்கள அவங்க விரும்ப மாட்டாங்க அது ஒரு தனி சுவையா இருக்கும் என்னாலும் எல்லா பிள்ளைகளும் இனிப்பு சாப்பிட மாட்டாங்க ஆனா தேனல கலந்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க அத எங்க வீட்டு பசங்களான் தேன்ல உள்ள டப்பால நம்ம வாங்கிட்டோம் கொடுத்தோம் அப்படின்னா தேன் அவரு சாப்பிட்டதில்ல நான்தான் சாப்டேருக்கேன் புள்ளைங்க சாப்படல ம் இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க நிலக்கடலை சாப்பிடுவாங்க
இப்ப என்னுடைய குழந்தைக்கே
ரெண்டு பிள்ளைளுமே ஒரே மாதிரி சாப்ட்டுனு சொல்ல முடியாது எனக்கு ரெண்டு பசங்க ஆனா ரெண்டு பசங்க வங்களுமே அப்படி சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும் அவங்களுக்குப்படி பிடிக்கும் முடிஞ வரைக்கும் நல்ல விஷயமா இருதான் கொஞ்சம் கம்பல் பண்ணி திட்டி அதட்டி கொடுப்பேன் சில விஷயத்துல வந்து புிடிச்சதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்ருவாரு
இப்ப என்னுடைய குழந்தை வந்து ஒன்றரை வயது ஆகுது
ஏன்னா அது சாப்பிட்டு வரமாட்டாங்க கண்டீப்பா ஒன்னு கொட்டிட்டு வந்துருவாங்க இல்லன்னா அப்படியே ரிட்டர்ன் வரும் நம்ம காலையே எந்திரச்ச எல்லாம் கட் பண்ணி இவ்வளவு தூரம் ரிஸ்க்கு எடுத்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின திரும்ப ரிட்டன் வருது அதனால அதிகபட்சம் நான் வந்து கால டிஃபன் ஈவினிங் அந்த மாதிரி இது பண்றதுக்கு நான் அந்த வெஜிடபிள் சேர்த்துப்பேன் தோசை அந்த மாதிரி ராகி தோசை எல்லாம் அரைச்சு கூட போட்டுருவேன் சம்டைம் அந்த சின்ன சின்னதா பொடியா அவ்ளோதான் புடிசா நம கட் பண்ணாலும் அது தனியா அப்டியே எடுத்துடுறாங்க தோசையிலே இருந்து தனியா அதனால நான் அரைச்சே ஊத்திடுவேன் எல்லாமே கொஞ்சம் காரமா போட்டுப்பேன் மிளகு பச்சை மிளகாய் ஏதாவது காரமாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ இல்லை என்ன அவங்களுக்கு லைக் சட்னியோ எது விரும்புறாங்களோ அதை வச்சு குடுத்துறது
சரி தோழி சிறப்பு இப்ப என்னுடைய கொழந்தைக் கி ஒன்றை வயது கொழந்தைக்கு என்ன குடுக்கலாம் அப்டினு எதுவும் ஊட்
ஒன்ற வயது கொழந்தைக்கு ஆப்பிள்ல்லாம் சாப்பறாங்களா
ஆ சாப்பறாங்க தோழி
சாப்பறாங்க அது ஜீ எந்தளவுக்கு ஜீரணம் ஆகும் அப்டின்னு எனக்கு தெரில அது குடுக்குறனாலும் குடுக்கலாம் ஆனா ரொம்ப சின்ன கொழந்தை அப்டின்னா ஆப்பிள் அவிச்சு குடுத்து குடுத்து நான் குடுத்துருக்கேன் என் பசங்களுக்கு இட்லி பாணைல வச்சு அவிச்சி குடுக்க சொல்லுவாங்க போ
இல்ல ஆப்பிள் வந்து நான் ஒரு ஆறு மாத காலத்துலயே இல்ல தோழி ஆறு மாத காலத்லேயே ஆப்பிள் வந்து அவிச்சு கொடுக்க சொன்னாங்க முதல் உணவு அதான்
ஆமா ஆமா
அவர்களுக்கு சொ சுத்தமாக பிடிக்கவில்லை துப்பி விட்டார்கள்
அந்த அவிச்சு சாப்ட்டதுல அவங்களுக்கு விருப்போ இல்
ஆமா அவிக்கறதுல அது புளிப்புத்தன்மை வந்து விடுது
ஆமா ஆமா ஆமா கலரே மாறிடு அந்த இது புளிப்பு தன்மையு வந்துடு
அதே பச்சையாக குடுத்தா விரும்பி சாப்படறாங்க
சாப்படறது உண்மையா ரொம்ப நல்லதுதா ஆனா மிக்சில அடிச்சு குடுக்கறீங்களா இல்ல சும்மாவே சாப் சாப்றாங்களா கடிச்சி சாப்பறாங்களா
இப்போ வந்து சிறு சிறு துண்டுகளாக தோலை நீக்கி விட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் ட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு குடுத்தோம்னா அவர்கள் அழகாக சாப்பிடுவார்கள்
ஆ ஆ நல்லது நல்லது ஆனா நா சொல்றது மிக்ஸ்சில இது அவுச்சு குடுக்கறது வந்து நா வந்து ஆறு மாசத்துல இருந்து அந்த மாறிதா நா சொல்றே இதுக்கு ஓரளவுக்கு பல்லு ஒரு வயசானது பல்லு முளச்சிருக்கு ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிடுவாங்கதா
வச்சு கிட்டது தோழி
ஆ அப்போ நீங்க அப்ப அந்த மாறி செய்யங்க செய் கொஞ்ச பெரிய பசங்க அப்டிகரப்ப நட்ஸ்லா சும்மாவே குடுத்தா சாப்டுவாங்க அந்த மாறிபுள்ளைங்க சாப்டல அப்டினா நீங்க கண்டி வா
இல்ல எனக்கு இப்ப என்னன்னா ஆ தொண்டையில எதுவு சிக்கிக் கொள்ளுமோன்னு பயமா இருக்கு வேற ஒண்ணு இல்ல
இல்ல அப்டி அதா அது அப்டி நீங்க குடுக்காம இந்த மாறியே நீங்க அடிச்சு மிக்சில அடிச்சா அந்தளவுக்கு நம்மளுக்கு நைசா கடைக்குமானு தெரியாது மில்லுல கூட கொஞ்சம் கூட குறச்சி நீங்க வாங்கி எல்லாமே கலந்து நம்ம சத்து மாவா இந்த செரலேக்கா அந்த மாறி வாங்கி நம்ம யூஸ் பண்றதுக்கு அது இருக்கலா இருந்தாலு நம்ம கொஞ்சோ இது பண்ணி குடுக்கலா எறா என்ன இது இனிப்பு விரும்பறாங்க அப்டினா அதுல ச சக்கர கூட போட்டு அடிச்சுக்கலா ரொம்ப இனிப்பு இல்லாம அர இனிப்பா
சேரி தோழி
ம்ம்ம் நறைய சோளம் அதுதா நா எல்லாமே நறைய தா அதுல இருக்கே பச்ச பயிறு எல்லாம்
க்லாமா தோழி
சோழம்னா அதா அடிச்சு நா சொல்றே இருக்கும்ல பத் பச்ச பயிர் சோளம் உளுந்து இருக்கு அ முந்திரி அ பாதாம் நெலக்கடலை ஆ கம்பு அந்த மாரி எல்லாமே அது எப்டினா சும்மா வாங்னோ கடைல அரைச்சோ அப்டி இல்லாம லைட்டா வறுத்துட்டு ஹீட் வர அளவுக்கு ஓரளவுக்கு கருக விடாம ஓரளவுக்கு நார்மலா சூடு வரளவுக்கு வறுத்துட்டு அத அடுச்சு மிக்சில அடுச்சு மிக்சில அடுச்சா அந்தளவுக்கு வந்து நைசா கெடைக்காது மில்லுல தா நம்ம குடுத்து அடுச்சுக்கணு
கண்டிப்பாக தோழி நா முய ற்சி செய்து பாக்கறே நீங்க சொன்ன ஆலோசனைகள் நன்றாக இருந்தது
எப்டி எந்தளவுக்கு கிண்டுவோ அந்த மாதிரியுமே நம்ம ஒரு அரைக்கு ஒரு அர கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த மாரி நம்ளுக்கு ஏத்த மாரி கொஞ்சமா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட் குடுத்து பாருங்க அதுக் கப்றோ ரெண்டு ஸ்பூன் ஆக்குங்க எந்த அளவுக்கு விரும்பி சாப்புட்றாங்க அப்டின்னு அது ஒன்னு வீணா போற ஜாமான் கெடையாது அப்டி புள்ளைங்க சாப்பல்லனாலு நம்ம அத அடையா கூட நம்ம சுட்டு சாப்ட்டுக்லா நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலா பிள்ளைங்க சாப்டுவாங்க நன்றி தோழி நம்மளோட நிமிடங்கள் முடிந்து விட்டது நி்ச்சயமாக மிக்க நன்றி மிக்க நன்றி சந்தோஷம் நன்றி நன்றி